ஹலோ தோழி
அ சொல்லுங்க தோழி
ம் வணக்கம் தோழ் நல்லா இருக்கீங்ளா ம் சாட்டச்ச தோழி
என்ன தோழி அ இந்த இன்னு இப்பதா தோழி சமைச்சுக்கிட்டுருக்கறோ ம் வேல முடியல
ம் சரிங்க தோழி சரிங்க தோழி துன்னொ போனாலே த்துல பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம தென்ன மரத்த பத்தி பேசணோ இல்லையா
அ ஆமா தோழி
அ அந் மாரி இந்த அளப்புல வந்து வாழை மரம் வாழை மரத்தோட பயன்கள் அத பத்தி பேசலா தோழி
ஐயோ எங்க வீட்ல தேங்காவே இல்ல தோழி ஆனா இருக்குறப தேங்காவே கொஞ்ச தேங்கா தா இந்தப் புள்ளைஓல்ட்ட தேங்காவே திருவ முடியுல தோழி ஆலுக்ஒரு புடி அல்லிக்கட்
சாட்டுர்றாங்ளா தோழி
ஆமா தேங்காவே இல்ல தேங்காவே வந்து ஒரு தேங்கா பாத்தீங்கன்னா ம் ஒரு தேங்கா அம்பதுரூவா வரைக்கு நாப்பத்ஞ்ரூவா அம்பது ரூவாய்க்கு வரக்குமே விக்குறாங்க தோழி
அ கண்டிப்பா கண்டிப்பா தோழி
நாலு தென்னமரத்யாது வளக்கலாம் பெருக்கு எடத்த வாங்கி போட்டு அந்த மாரி இருக்கு சூழ்நலை அ சின்னது பின்னது இருக்குப்பாரு
தென்னை மர வள்த்திங்க அப்படினாக்கா வந்து அதுல வந்து பயனுள்ள பயன் இல்லாதது அப்படிங்கறது ஒண்ணுமே கெடையாது தோழி அதுல உள்ளது எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு இல்லயா நீங்கஸ் அ அ தோழி ப்ப என்ன சொல்ல வரன்னா இந்த தென்னை மர்த் தே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டினாக்கா அது வந்து பச்சையில பாத்தீங்க அப்டினாக்கா பச்சை மட் டையல வந்து அதாது வீட்டுக்கு வந்து தொடப்பொ செஞ்சுக்கலா அ அந்த மாரி செஞ்சு நம்மளு வீட்டுக்கு நம்ம பயன்படுத்திகலா இன்னொன்னு ப்போ தொடப்பொம் பாத்தீங்க அப்டின்னாக்கா ப்ப வெளில நம்ம வாங்குறோன்னாக்கா அம்பதுருவா அறுவதுரா வரைக்கு சொல்றாங்க அதுல பாத்தீன்னாக்க நம்ம கைப்புடி அளவுக்கே இருக்காது அத வச்சு நம்ம கூட்டுற அளவுக்கே இருக்காது அந்து வதுஅந்த மாரிலா வாங்கலா இன்னொன்னு அதுல உள்ள தேங்கா த இளநீர் ந வெயிலுக்கு தாகத்த தீக்குறதுக்கு இளநீர் இளநீர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ப வெள்ல பாத்தீங்கன்னா அம்பதுரூவா விக்குது ஒரு எளனி
ஆமாந்தோழி அதாது ஏமாத்த பாத்திட்டின்னா தென்னந்த்து தென்ன வ அதாது வேர்லேருந்து நுனி வரைக் குமே இது வந்து நமக்கு பயனுள்ளதுதா பயின் இல்லாதது அப்டின்னு தென்னமரத்தப் பொறுத்தளவு சொல்லவே முடியாது அதே தேங்காவா ருக்கட்டும் இளினா ருக்கட்டும் அது இலையா இருக்கட்டும் அது குருத்தா இருக்குட் அது வேரகுட ஒரு மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்தக்கூடியது தென்ன மரத்துல அதிக அளவு வந்துஊ பயன்கள் இருக்கு ஆனா வந்து நமக்குதா ஒரு சரியான இடம் இருந்த து அப்டின்னா அந்த எடத்த வச்சு தென்ன மரத்த நல்லாவே வளக்கலா
ஆமாங்க தோழி
ஏனா இப்ப உள்ள காலகட்டதுக்கு பாத்தீங்கனா இப்பயே வந்து இத்தன மரங்கள் செடிகள் கொடிகள் இருந்தாலுமே ஒரு தேங்காயோட வெலையின் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா நாப்பத்தஞ்சுரூபானு கூட விக்கிறாங்க தோழி அதுவே வந்து தென்னை மரத்துக்கு இன்னு நா கொச்ஞோ வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்டினா கொஞ்சம் நல்ல முறையிலே வந்து இப் இப்பல்லா அந்த தேங்கா அதுதா தென்னை மரம் தேங்கா தா வந்துட் பயன்படுத்துச்சு அப்படின்னு இல்லாம இப்பல்லா பாத்தீங்கன்னா அந்த தேங்கா திருவுன அந்த கொட்டாங்குச்சி இருக்குல்லைங்ளா அதயு மொதகொண்டுமே வெலைக்கு எடுக்கறாங்க தோழி ஆமா எங்க ஊர்லல்லா பாத்தீங்கன்னா தேங்கா கொட்டாஞ்சி வாங்க படும் அப்டின்ட்டு அ விலை இருவத் ஐந்து முப்பது அப்டின்னு வராங்க தோழி ஆச்சரியமா இருக்கு அதெல்லா பாக்குறக் க்கு ஏன்னா இந்த சிலிண்டரோட தட்டுப்பாட்டோட காரணத்துனால ப்ப எல்லாமே வந்து விற்பனை ஆகிறது தென் மரத்தை பொறுத்தளவு
ஆமா கொட்டாஞ்சி இன்னொன்னு அதுல உள்ள அந்த தேங்கா உரிக்கிறப்ப மட்டை வரு இல்லையா தேங்கா ச ஆஹ் அது வரைக்குமே வாங்குறாங்க அதுல வந்து என்னமோ செடிகளுக்கான உரங்கள் தயாரிக்கிறாங்களா
ஓ பாத்தீங்களா தோழி ஒரு தென்ன மரத்த வச்சு வளர்த்தா தே வருங்கால சந்ததிகளு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஒரு ஒரு சின்னதா ஒரு எடத்த வாங்கி ஒரு ஒரு பத்துலந்து இருபது தென்னைமர வரைக்கு வளத்து பிள்ளைங்கள்ட்ட குடுத்துட்டாவே அவங்க வந்து எல்லாத்தையுமே வித்து அவங்க பயனட சிப்பாங்க இருக்கக்கூடிய கால கால சூழ்நிலை அது மாரிதா இருக்கு
ஆமாங்க தோழி அதே மாரி இந்த ப்ப நம்ம வாழை மர ம் அப்டிங்கற எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாக்கா தென்னமரத்த விட ஒரு படி மிஞ்சினதே வாழ மரம் அப்புன் சொல்லலா அதுலயுமே வந்து அது ஆரம்பத்திலருந்து முடிவு வரை க்கும் அது வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாவே தா இருக்கு இல்லையா ஒரே ஒரு வாழகட்டை வாங்கி நம்ம போட்டுட்டோ அப்டின்னாக்கா அந்த ஒரு செடி வந்து ஒரு தோப்பே உருவாக்கிடு
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா வாழமரத்த பொருத்லவு ஒரு சின்னதா ஒரு ஒரு ஒரே ஒரு கட்டை மட்டு வாங்கி போட்டுட்டோனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அது வந்து நெறய ஒரு பயன்பாட்ட குடுத் தா இருக்கு தொடர்ச்சியா வந்து அது வந்து நமக்கு நமக்குளே போது வுட்டுருங்க அப்டின்ற அளவுக்கு இது வந்து வளந்து வளந்து
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா ஆ அது உம்
அதுல பாத்தீங்கன்னா அந்த வாழை குறுத்து அப்புற வாழ தண்டு வாழ மொட்டு வாழ இலை அப்டி அப்புற வாழைப்பழம் அப்டி சொல்லிட்டு அதுல உள்ளது வந்து எல்லாமே நமக்கு குடுக்கு இப்ப வாழ தண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா அதுக்கு மருத்துவ குணத்துல வந்து ரொம்ப முக்கியமானது அப் ன் சொல்லலா சில பேர் வந்து கிட்னி கல்லால ரொம்பவே சிரமப்படுவாங்க இல்லையா அவ்ங்களுக்கு வந்து இந்த வாழ தண்டை வந்து அரைச்சி ஜூஸ் மாரி போட்டு குடுத்தோ அப்டின்னாக்கா அது வந்து அந்த சிறுநீர் வழியாக வந்து அந்த கல்லு வந்து வெளியாயிடு அப்புன் சொல்லுவாங்க இன்னொன்னு அந்த வாழ மர ஆ வாழ மரத்துக்கிட்ட வந்து சொல்வாங்க அதுகிட்ட வந்து ஒரு குழி மாரி பறிச்சு வச்சோ அந்த வால் அடியில வந்து ஒரு லைட்டா அத வெட்டி விட்டு ஒரு குழி மாரி பறிச்சு வச்சோ அப்டின்னாக்கா அதுல வந்து நீர் விடுமா அந்த வாழமரோ அத வந்து வந்து வாங்கி அந்த அந்த தண்ணிய எடுத்துட்டு வந்து அத குடிச்சோ அப்டின்னாலே வந்து அந்த கிட்னி கல் அப்பின்னு சொல்லுவோ இல்லையா அது வந்து குணமாகு ன்னு சொல்லுவாங்க
ஆமா தோழி ஆமா ஆமா இல்ல இ இத நம்ம சும்மா ஒரு சின்னதா கத்தியால ஒரு கீரல் போட்டு வந்து வச்சுட்டோ அப்டின்னா கெனத்துல வந்து தண்ணி ஒரு ஊருக்கிட்டே இருக்கு தோழி அத வந்து நம்ப அது அதாவது இந்த கிட்னி இந்த கல் கல் கல்லு இருக்கு அப்டின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு அவ ம் அப்டின்னா அதுவே வந்து நெறைய பயணிருக்குது அப்டின்னு சொல்லி நானுமே இத கேள்விப்பட்ருக்கே தோழி
ஆஹ் ஆமாங்க தோழி அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கனா உம்
உங்களோட முட்ட வந்து நம்ம வந்து முட்டில வரக்கூடிய சின்ன சின்ன குறுத்து அதெல்லா வெட்டாம அது அப்டியே நம்ம வந்து அவங்க கொடுக்குறோ அத வந்து பொறியல் பண்ணியோ இல்ல நா ஒரு சில ஊடகங்கள்ல பாத்துருக்கே அரைச்சே அப்டியே பச்சையாவே குடுத்துறாங்க தோழி அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த வயித்து வழியு அது போன்ற பிரச்சனைகள வந்து சரி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க தோழி
உம் ஆமாங்க தோழி இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த வாழை முட்டு வாழை பூ எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா வாழப்பூ வந்து சமைச்சு சாப்டும்போது இப்போ சில பேருக்கு வந்து கொழந்த இல்ல கருத்தரிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லயா அவங்களுக்கு வந்து அந்த வாழ ப்பூ பொறியல் வந்து அதிகமா அவங்க உணவுல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த அது வந்து கருத்தரிக்கு அப்படின் கூட சொல்லி நா கேள்விப்பட்டிருக்கே தோழி
ஓ அப்படிங்களா நா அந்த மாரி விஷயோ எதுவு கேள்வி படல தோழி உண்மயாவே நல்ல ஒரு பயனுள்ள சொல்லிருக்கீங்க அப்டின்னு நெனைக்கிறே
அந்த வாழைப்பூ வந்து நம்ம அதிக அளவுல நம்ம எடுத்துவோ அத முருங்கை கீரயோட சேத்து எடுத்துக்குபோது அது வந்து நமக்கு வந்து கருத்தரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அம் இன்னொன்னு உம் வில்லனாச்சு ஆயிருப்பே ஆ இப்ப வாழ மரத்த வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லயா வாழ மரம் வந்து வாழைய இப்ப வந்து நம்ம திருமணத்துல எந்த விசேஷமா நடந்தாலுமே அந்த வாழ மரம் அப்படிங்கறது ஒண்ணுதா வந்து நம்ம வாச வந்து வரவேற்புக்கு அப்டுன்னு கட்டுவோ இல்லையா அத வந்து எதுக்கு உக்காது கட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தோழி
ஆஹ் அதாவது அஹ் வாழைமரம் எப்படி வந்து ஒரு செடி வச்சு நம்ம வந்து ஆ அது வா ஒரு வாழய வா அடுத்தடுத்த வாழை வந்து நம்ம குடுக்கரதா
ம்
அதே மாரி வந்து நம்ம எந்த ஒரு விசேஷ நல்ல காரியங்களுக்கு வந்து ஆஹ் அந்த வாழயடி வாலயாகதா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா
ஆமா ஆமா
ளுடைய முக்கியத்துவத்துக்காக தா வந்து கட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறே தோழி
ஆ ஆமாங்க தோழி அதா தோழி அப்டிதா சொல்லுவாங்க வாழையடி வாழையாக வாழ வேண்டும் அப்டிங்கறதுக்காக தா வாழ மரத்த வந்து கட்டுறாங்க அப்புனு சொல்லுவாங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த வாழ இலை அந்த பச்ச வாழ இலேல இருந்து அது காஞ்சி போனா கூட அது வந்து டிஃபன் கேப்ல நெறைய உணவகங்கள்ல வந்து காலை உணவுக்கு மத்திய உணவுக்கு இரவு உணவப் பொல் சொல்லிட்டு பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த வாழையு இலை வந்து ஃபுல்லாவே நமக் கு வந்து பயனுள்ளதா இருக்கு இல்லயா
இந்த வாழல இல வந்து கையால காஞ்சி பே பின்னு கூட தூக்கி போட மாட்டேங்கிறாங்க ஏனா அந்த காஞ்ச எல மட் டுமிய வச்சி பயன்படுத்துறாங்க பாருங்கள இந்தகுணாகங் ல்லா பாத்தீங்கன்னா காஞ்ச இலை இலைகள மொத கொண்டு வச்சி பயன்படுத்துறாங்க அ உணவகங்கள்ல
அந்த மாதிரி அந்த வாழ நா ஆறு அப்டிய எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாரை வச்சி பூ கட்டிறாங்க எந்த விதமான பூ அந் தலும் அந்த காலத்துலா வந்து நம்மல்லா இப்ப வந்து நூல்ல கட்றோ இல்லையா அப் இப்பேல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த வாழ நார்லதா வந்து பூல்லா கட்டுவாங்கலா அது கூட ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நா பூவோட சேர்ந்த நாரு மணக்கு அப்டின் சொல்ட்டு சொல்லுவாங்க இல்லயா
உம் அதா தோழி
ஆ அந்த மாறி இப்ப வந்து வாழை மரத்த எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா வாழை மரம் வந்து எல்லா விதத்துலமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கு அ இல்லயா தோழி
கண்டிப்பா தோழி அந்த சொல்ற மாதிரி பூவோட சேந்த நருமாகு அப்டின்னு சொல்ற மாதிரி எத எடுத்துக்கிட்டாலு நம்ம வந்து உ ஒரு நல்ல நிகழ்வு அப்டின்னு எடுத் துக்கிட்டம்னாவே வந்து வாழ மரத்த தா மொதல்ல வக்கிறாங்க
ஆமா
ஆ ஆனா வந்து அதே போல வந்து செயல்பாட்டுலையு ஒரு நல்ல நிகழ்வுகள வக்கணு அப்டின்றதுதா மெயினான ஒரு காரணோ அப்டின்னு நா நெனைக்கிற
உம் கண்டிப்பா தோழி இன்னிக்னா நல்லா பயனுள்ள கருத்துக்கள் எல்லா உங்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்ட தோழி நன்றி தோழி
ம